ஹலோ
நா உணவு பத்தி பேசுவோமா
ஆ பேசலா
இன்னைக் கால்ல என்ன சாப்டீங்க என்ன சமையல்
காலை எனக் க்கு தோசை எம்மா எனக் க்கு தோசை அவங்களுக்கு வெர் ங்கு வெங்காயம் தக்காளிய போட்டு சும்மா லைட்டா அப்டியே வெக்கு வ வதக் கி ஒரு லைட்டா மொளகாப் பொடிய போட்டு அவங்களுக்கு காலைல சாப்பாடு
ம் தக்காளி சாதம்மா
காலின் இல்ல
ஆ
தக்காளிய போட்டு வதக்கி தக்காளி சாதோ இல்ல
ஆ சரி சரி
கண்டது கலியது போடணும்லா அதெல்லா இல்லாம வெறு வெங்காயோ அந்த கடல முதப்பு போட்டு வெரு வெங்காயோ தக் க்காளி வதக்கண சாதோ
ஆ
நைட் வச்ச சாப்பாடு அப்படியே தொடவே இல்ல சாப்பிடவே இல்ல யாருமே
மிச்ச இருந்துச்சா
ஆமா இந்தப்ள வேணான்டா சாப்பாடு வேணட்டா
சேரி சேரி
மீன் சாப்பிட மாட்டேது
ஆமா
பட தொடவே இல்ல ஏண்டா சோறாக்குனேனு ஆய் போச்சு
உ
அதா சாப்பாடு வெத்தியாயிருமேனு அப்டியே தாளிச்சே அது நல்லா இருக்குன்ட்டா
சேரி சேரி
பட குடுக்க அத சாப்பாடு நல்லா இல்லயா எனக்கு இந்த சாப்பாடுதா வேண் இல்லன்ஸ்
அ வெரைட்டி ரைஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கு
ம்மா அதுக்கப்பறோ தாமிரக்கழங்க வச்சா தாமரக்கெழங்கு மேடம்க்கு பிடிக்காதா
ஆ
ஸூகூலுக்கு தாமரக்கிழங்க வச்சூடு எல்லாத்துக்கு அப்டின் ட்டாரு இந்த மேடமு ஸ்கூலுக்கு தாமரக் கலங்கு வேண்டாமா
ஆ
தனியா உருள கெழங்கு கட் பண்ணி
உம்
காலைல எந்திரிச்சி சீனு வருது
உ
அதுக்கப்புறோ எனக்கு இது சங்குப்பூ ஜூஸு டீ போட்டு கொடுங்கன்ட்டா
சேரி
சங்கு பூல அப்புறோ டீ அது நல்லாருக்குன்றா கொஞ்சோ ஆனா அது பிரெயினுக்கு நல்லது சிவா நீயுமே தம்பிக்கு குடுத்துப்பாரு சங்குப்பூவ நல்ல காச்சி சங்குப் பூ ஒரு நாலஞ்சு பூ ஒரு டம்ளர போட்டு ஒரு நாலஞ்சு பூவ போட்டு வடிகட்டிட்டு அதுல வடிகட் டி இல்லாம நா புழுஞ் சு நாட்டு சக்கர இல்லாட்டி தேன போட்டுக் குடு அது பிரெயின்த நல்லப் கொதிக்க வெச்சு தண்ணி அந்த க சங்குப்பூ வந்து ஒயிட் கலர்ல ஆயிரு
சேரி சேரி
ஒயிட் கலர் ஆயி இது இதாயிரு லெமன புழுஞ்சம்னா அது ஒரு ஒயிலெட் கலர்ல ஆயிருது
ஆ ஆ சேரி ஆ
அது குடுத்தேனா பிரெயினுக்கு வந்து நல்லதா அந்த சங்குப் பூ வந்து பிரெயினுக்கு பிளஸ்ஸு நா ஞாபகோ சக்தி அதிகமாக இருக்குமா அதனால அது இப்ப டெய்லி மாத்தி மாத்தி எதாவது ஒண்ணு சங்குப்பூ இல்லாட்டி இந்தந்த சம்பருத்தி மாத்தி மாத்தி காலைல அத ஜூசா அது வாவ் அவளே வேணுனு கேக்குறா இப்ப அதனால நா அந்த பிளேட் ட அந்த வெண்ட மோனிஸ்ட புடிங்கிட்டு வர சொல்லி டெய்லி கொஞ்ச கொஞ்சோ புடுங்கிட்டு வந்துருண்டான் இருக்கே
சேரி சேர்
புடுங்கிப் ட்டு வந்தா டெய்லியு கொஞ்ச கொஞ்சோ போட்டு குடுத்த நல்லாருக்குமான்றா
அ அ
அதனால அத போட்டு குடுத்தறது என்ன இந்த சாய்ந்தர த்துல என்னத்தயாவது சாப்டுட்டு நைட்டு சாப்புறதில்ல சொன்னா கே க்க மாய் என்ன நேத்திக்கு இந்த பக் ரொம்ப பேச பிரச்சனையாம்ல
ஆமா பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க யாரோ ஹ சண்டையாம்ல
அடி புடி சண்டைனாங்கே என்ன தெரியல இவரு தா சொன்னாரு பைக் வேணும்னு கேட்டேன் அடி அடிபுடி சண்ட அதனால அப்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்
அதான் எல்லாமே டி. வி. கே குரூப்ண்றாங்க
டி. வி. கே
டி. வி. கே குரூப் தான் சண்ட போட்டுச்சின்றாங்க
பண்ணுவாய்ங்க யாரு கண்டா அவேங்க எல்லாம் பண்ணுவாங்க
ஹ அதான் பேப்பர் கார வந்து கேட்டதுக்கு எங்களுக்கு எப். ஐ. ஆர் பைல் பண்ணாதா நாங்க போடுவோம் இல்ல போட மாட்டோம் அப்டின்னும்
உம் அதே என்ன வேணாலும் பண்ணுவாங்கே அராஜகம் புடிச்சவங்களா இருக்கேங்கலே
ஆமா நம்மளாம் உணவு வேற இருக்க போயி டாபிக்
ஆமா ஆமா நீ வா இன்னிக்கு ஏனா தம்பிக்கு என்னா கொடுத்து விட்டா
காலையில தயிர் சாதமும் ஆமா ஹ
மழை பெய்து தையிரு ரா
அவெங்கதான் கேக்குறங்க மூணு பேரும் ஒன்னு சேந்த மாதிரி கேக்குறங்க தயிறு
ஸ்கூலா
அதனால மூணு பேத்துக்கு தயிர் சாதம் உருளைகிழங்கு பிரெஞ்சு ப்ரைய் வேணும் நாங்க அத பண்ணி குடுக்க செரி மத்தியானத்துக்கு கா மாவு தீந்தனால பூரிய போட்டு கொடுத்தேன் ஹ அப்ப கெளம்பி ங்க நா எங்குளுக்கு
நீ பூரி போடு வரும் போது கலர் பூரியா குடுத்தற வேண்டியதுதான
எதாவது இருந்தாதானக்கா நம்ம குடுக்க முடியு
பீட்ரூட்ட அரச்சு அதுல ஊத் திற வேண்டியதான இது இல்லையா பீ
அ எதோ ஒரு பீட்ரூட்டோ ஒரு கீரையோ எதாவது இருந்தாதா நம்ம அத அரைச்சு ஊத்திட்டு அது செய்ய முடியு ஒன்னுமே இல்லனா நா என்னா பண்ண
அது இருக்கு ம்
அதா இன்னைக்கி சாப்ட்டு போயிருக்காங்க இனி நாளைக்கு லீவு தான
ஆமா நாளைக்கி லீவு நாளைக்கி உங்களுக்கெல்லா லீ வு எங்களுக்கு லீவு இல்லையே. எங்கிட்டு இவளுக்கு போய் லீவு விடுவாங்க
ஆ
இவளுக்கு எந்த காலத்துல லீவு விடுவாய்ங்க
ஆமா சேரி என்னன்னா ஒரு
என்னப்பா
ஒரு மூணு வருஷோ உங்களுக்கு அப்பிடித்தா
ஆமா ஆமா என்னமோ போன வாரோ லீவ் விட்டதே பெரிய விஷயோ
ஆ க்கணு அப்டின்னு நெனைக்கிறது இத குடுத்தா சாப்புட்டு வர மாட்றாய்ங்க
அது இருக்கு அதனாலதா அவிங்களுக்கு புடிச்சதுல நம்ம பண்ணி குடுத்துட்டா
இடியாப்பமு தேங்கா போடுமான்னு சொல்றீங்க இடியாப்பமு தேங்காப் பாலு வேணுமாமா
அப்ப இடியாப்பத்துல சங்குப்பூவ கரைச்சி அந்த தண்ணிய ஊத்தி சங்கு பூவ இடியாப்போ கலர்ஃபுல் இடியாப்பம்னு குடுத்துரு
தேங்காப் பால் கெட்டு போய்றாதா
ஏய் மாவுல போட்டு பெச
அது சரி
ஆ ஸ்கூலுக்கா நா வீட்ல இருக்கும் போதுனு நெனைச்சே ஸ்கூலுக்கு எப்டி அதுல
கூல் கேக்குறியா தேங்கா பாலு இடியாப்பமு குடுத்து பிள்ளைங்க எல்லா கொண்டு வராங்கன் கேக்குறியா தேங்கா பால் மத் எனக்கெட்டும்
ஓ சில பேரு கொதிக்க வெப்பாங்களாப் பா
கொதுச்சா தெரஞ்சுலாக்கா போயிரு
அது என்னமோ கொதிக்க வெச்சுல்லா குடுத்துருக்காங்க நா சாப்ட்ருக்கே இவிய சூடோட சாப்ட்ருக்கே நானு நம்ம ஊர் ங்கல்ல தேங்கா பால் வந்துஸ் சூடோடதா குடுப்பாங்கியே இந்த வயித்து ஆ வயித் த்து புண்ணுக்கு வந்து ஆறே நல்லதுன் சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க சுட சுட வாங்கி தருவாங்க தேங்காப் பால நா யோச்சுப்பே என்னங்கடாத் தேங்கா பால் சுடு சுட இருக்குதே அப்டின்னு நம்மல்லா அப்டியே எடுத் தா அப்டியேதான குடிப்போ
இவ ஒருத்த மட்டுந்தான் நம்ம செஞ்சு கொடுக்கலா
எல்லாத்துக்குலாம் புளிய முடியாது நீயாதா புளியணு அப்புறோ ஆ அது இருக்கு அது இருக்கு இதெல்லா நன்ன ரெண்டு மாஸ் மாசங் கழுச்சு பண்ணி தரேண்டான் சொல்லிரு இல்ல இந்த ரிஸ்க்கான வே லய எல்லா இன்னு ரெண்டு மாசங் கழுச்சு பண்ணி தரேம்ப்பா அப்டின்ரு
சேரி மூணு புள்ளைங்க கெளம்புதுகள்ல சாப்பாட போட்டோ ஒரு வாட்ரு பாட்லு தண்ணீர் குடு
நா என்ன உன்ன கேக்குறே நீ எதுக்கு அவிங்க வாட்டர்கேன்ல நீ ஏ தண்ணி புடிச்சு வெக்குற
நா இன்னிக்கு புடிக்கல தண்ணி புடிக்கல சாப்பாட மட்டு மூட மூடி கூட வக்கல வந்துட்டே நானு
ல பேசாம ஊத்தி குடுக்குறா குடுக்காம கூட போற நமக்கு
அவனலல்லா நானு இத்தன வேலயு பாத்துட்டு இங்க க படத்துக்கு வரலைன்னு திட்ராரு என்னய
ஆ ஆ அது ஓ வீட்டுக்காரு பிரச்சன
எத்தனையத்தா பாக்குறது
ஆமா
சொல்றாங்க மாலியத்துக்கு போயிந்த ரத்தனாத்த மயி வேற எப்டி சாப்பாடு கிடைக்க போதோ
உம் ஆப்பா கூப்ட்டு வச்சு நீங்களே போடுங்கனனு அப்டிதானா
மலர் தா அங்க இருந்து பறந்து பறந்து வந்து போட்டு போனாளான்னு கேட்டே
ஆ
இப்ப வீட்ல இருக்க எல்லார ஒரே மாரி பேசுறாங்கக்கா
ம்
மட்டுந்தா வேல செய்ற மாரியு நான் வேல மதியு ஒரு
அப்ப காலேல்ல யார் செய்றான் கேக்க வேண்டியது தான
க்கா நா அதா சொன்னே காலேயட்டு வந்துருச்சு செய்யுறது நா தா டிப்பன மதியத்துக்கு சேத்து நான் க கட்டத்துக்கோ கடைக்கோ மாத்தி விட்றே
ஆ
செய்யாம்யா போறேன் கேட்ட
ஆ என்ன சொல்லுச்சு
ஒண்ணு சாப்பாடு எடு வெக்கணு
ஆ நைட்டு முழுச்சுருந்தா அதுதா பெரிய விஷ் ஷியோ
ஆ
ம் நீ நைட் டு முழுச்சுருந்து சாப்பாடு போட வேணாமா
ஹ எக்கா நாந்தா கால்லருந்து செய்யறேன்லக்கா
ஆ
நைட்டு முழுச்சுருந்து நா சாப்பாடு எடுத்து வெக்கலையா
அப்ப நீ சொல்லு அப்ப காலைல வெள்ளனா எந்துருச்சு நீ சமையல் பண்ணுப்பா நா நைட்டு முழுச்சுருந்து
இல்ல யாரு போட்டா கும்பா வா வட்ட வட்ட ஊரு கும்பறத லீவு லீவுக் ஊருக்கு போயிறல்ல என்னப் போயிக்கறா
ஆ
அப்டின் இல்லாம ஒண்ணு சொன்ன மாரி வீட்ல சிறுசுல இருந்து பெருசு வரைக்கு எல்லாம் அப்டியே ஒண்ணு சொன்ன மாரி பேசுது
ம் நன்றி கெட்ட நன்றி கெட் கெட்ட ஜென்மங் ஹ
ஸ்லா ஹாட்பாக்ஸ்ல போட்டு வெப்பேன்னே
ம்
எல்லா ஹாட்பாக்ஸ் போயிருமோ ம் நா போட்டு குடுப்பே போடாம கூட இருப்பே அது ஏ விருப்போ அப்புடின்னு
ஆ அதே அப்ப ஓ வீட்டுக்கார்தாம்ள சொல்லனு
ஆ அதுதா நேத்து நைட்டு சொன்னே என்ன உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்புடின்னு இப்ப என்னமோ மலர மட் அந்த புள்ள வேல செய்றா அவுங்க வேல செய்யாத மாரி உருவாக்கி வச்சிருக்கீங்கன் கேட்டே அவர ஓ அப்ப ந டுவ்ல இப்ப மலரு தா பொண்ணா அக்கா மாத்துர செட்டால ஒடம்புக்கு முடியா தவுங்க அவுங்க தூங்குனா மட்டுதா நா சாப்பாடு எடுத்து வக்கென் சொன்னா
ஆ ஆ அப்ப காலைல தூங்குனு சொல் ல வேண்டியதான நா எந்துருச்சு காலைல வெள்ளன செய்றேன் சொல்ல வேண்டிய தான ஆ
இவுங்க கால்ல எந்திரிக்கிறது ஏழ்ரைக்கு எந்திரிப்பாங்களா
அ அதெல்லா அவுங்க தெரியாதா மா அவுங்களுக்கு அ ஆ
அப்ப நைட்டு வந்து முழிச்சுருந்து போட்றது பெரிய விஷயமா
ம்
னயு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கெனு மத்தியானமு நைட்டு முழிக்கன்னா எப்டி முழிக்க முடியு
ம் அதா‌ கேக்கனு அவுங்கட்ட பெரியவுங்கட்ட வீட்டுக்கு பெரியவுங்க
எல்லா வேலயு நம்பளே
அப்பிடிதா எதிர்பாக்குறாங்க எல்லா வேலையு நீயே பாரு
மாடியிலருந்து நா துணிய கீழ கொண்டந்து போடனுமா
ம்‌ ம்
க்க முடியாதா
ம்
பாத்திரத்தை கொண்டு வந்து மேலர்ந்து தூக்கி போடவான் கேட்டே
ஆஹ்
பாத்திரத தூக்கி போடுறேன் துணியும் தூக்கி போடுறேன் ங்க எங்க கொடுங்க போடுங்க நல்லா இருக்குல்ல
உம் ஒரே ஜோக்கா தாங்க பேசுறிங்க இப்போ உம் உம்ம்
எனக்கு ரெண்டு நேரம் சரியான கா பத்து இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு பரவாயிலயா
ஏ ஆபன்னு கூப்பிடு ஆப் பண்ணிட்டு கூப்பிடவா உம்